ஹலோ ஆ கேக்குது உங்கள் கேக்குதா
கேக்குது கேக்குது எப்டி இருக்க
நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
பைன் குட் எல்லா எப்படி போகுது
எல்லா நல்லாதா போய்ட்டு இருக்கு
ஓகே ஓகே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா இப்பஸ் இப்பதா சாப்ட்டு வந்தே
ஓகே இன்னைக்கி எங்க சண்டே எங்கியு வெளிய போலையா
இப்பதா சாயந்தர இப்ப கொஞ்சோ வெய்யிலு கம்மியானா ஒரு நாலு மணிக்கு அப் அப்பறோ போவே நீங்க எப்டி வெளிய போலையா
ஆ நா இன்னைக்கு வெளிய போல இன்னைக்கு ஒரு நாள் தா ரெஸ்ட்டு அதனால வீட்டுல தா இருப்பே
ஓ அப்படிங்களா சாப்ட்டீங்களா
ஆ ஆட்சு நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா இன்னைக்கு வந்து சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் சாப்பிட்டே நீங்க
ஆ நா மார்னிங் தோச வுத்துனே சோ அதுவே ஈவ்னிங் கும் மிச்ச இருக்கு மதியானத்துக்கு ஸோ அதனால அதுவே எடுத்துக்குவே
ஆ செரி செரி நீக்கு ஃபுல் உங்களுக் ஃப்ரி
ஆமா இன்னைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரீயே இருக்கு சோ அதனால ரெஸ்ட் இருக்குலல்லையே டைம் போய்ரு
ஆமா அதுவும் கரெக்ட் தா அதுவும் இந்த வெயில வந்து நெறயா சமைக்கவும் முடியாது சாப் சாப்டவு முடியாது
ஐயோ கிச்சன் பக்கோல்லா நிக்கவே முடியமாட்டேங்குதுடா ரொம்ப ஹீட்டா இருக்கு ரொம்ப உள்ள போய் குக் பண்ணணு அப்டின்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்கிது அதுவு மார்னிங் டைம் கூட ஓகே அட்லீஸ்ட் ஹீட்டா இருக்குன்றப்ப கூட தெரிய மாட்டேங்குது நைட் டைம்னா சுத்தமா நிக்க முடியல அவ்
ஆ ரொம்பவே ஸ்வெட் ஹீட் ஆ இருக்கு அதுவு இந்த கிச்சன் ஹீட்டுல சுத்தமா நிக்கவே முடியாது
கண்டிப்பா
எங்க அம்மாவு சம எங்க அம்மாவு கம்ப்ளீட் பண்ணாங்க
இல்ல உங்க வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது எனக்கு
எங்க அம்மாவு சமைக்கும்போது எங்க அம்மாவு இப்டிதா சம்மர் சீசன்ல சொல்லிட்டு இருப்பாங்க ரொம்ப வெயிலா இருக் கு
ஆ ஆக்சுவலி இப்ப ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு திரும்பி இப்ப ஏதோ இந்த ட்வெண்ட்டி பிஃப்த்ல இருந்து ஜூன் டூ வரைக்கு திரும்பி ரொம்ப ஹீட்டா இருக்குன்ற மாரி சொல்றாங்க
ஆமா அப்டித்தா நியூஸ்ல நானு பாத்தே ஃபர்ஸ்ட் இந்த டைம் எல்லா நம்ம ஊர்லல்லா இப் இப்ப மழ வர சீசனா இருக்கு
ஆ ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணும் போதெல்லா மழ வந்துட்டு இருக் கும் இப்ப ஸ்கூல் ஓப்பன் டைம் கிட்ட வந்துருச்சு இல்ல பட் இனிமே அந்த ஹீட் ரெடியூஸே ஆகல
ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்கூல் நாங்க நம்மல்லா படிச்சிட்டு இருக்கும் போது ஜூன் பிஃப்டீன் ஜூன் டுவென்த் இந்த மழக்குனால இப் அவ்வளோ லேட்டா ஓப்பன் பண்ணுவாங்க இப்பல்லா ஜூன் ஒன்க்கே ஸ்கூல் ஓபன் பண்ணிர்றாங்க
இப்பல்லா ரொம்ப இதா இருக்கு மழயுமே பெருசா அவ்வளோவா வரவே இல்ல போன டைம் அக்னி நட்சத்திரத்துக்குல்லா ரொம்ப மழ வந்துச்சி இந்த டைம் அக்னி நட்சத் த்ரம் வந்ததும் தெரியல மழ வந்ததும் தெரியல ஒரே மாரியேதா இருந்துச்சு இந்த டைம்
ஏதோ ஒரு ரெண்டு மழ சும்மா லைட்டா தூருச்சு அவ்ளதா வேற அவ்ளோக்கா மழயே வரல
டைம் வரவே இல்ல மழையே இல்ல ஆக்சுவலி
ஆ ஆமா சொல்ல போனா மழையே இல்ல இல்லைன்னா இந்த டைமுக்கெல்லா நல்லா மழ பேய்யும் இப்ப எல்லா இந்த மரத்த வெட்றனால எல்லாமே கிளைமேட் மாறுது எடமே இதானா
இப்போ மரத்த வெட்டினனாலயா மட்டுமா மாறுது வண்டியே அவ்வளோ பொல்யூஷன் ஆகுது எல்லார் வீட் கிளிகு எல்லார்த்துக்கு வண்டி இருக்கு இப்போ இப்போ ஒரு ரெண்டு மெம்பர் இருக்குற வீட்ல கூட ரெண்டு வண்டி இருக்கு ஃபார் ஷ்யூர்
இப்பல்லா டென்த் படிக்கிற பசங்க டியூசன் போனுன்னா கூட வண்டிதா எடுத் இருந்துட்டு போறாங்க
ஆ நம்ம இருக்குற சுட்டுவேஷன்லல்லா அப்டி கெடயவே கெடயாது எங்க போனா சைக்கிள் இல்ல டிராப் பண்ணி பிக்கப் பண்ணுவாங்க
டிராப் பண்ணி பிக்கப் இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ்சோட நடந்துட்டு போவோம் சைக்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ்சோட போவோ
அந்த என்ஜாய்மெண்ட்ல இவுங்க யாருக்குமே இல்ல
அதுதா எங்க போனாலு வண்டி பக்கத்து ல மளிக கட சந்துக்கு வெளியே போனாலும் வண்டி எடுத்துட்டு போறாங்க
அவங்களுக்குல்லா இப்பலாம் வண்டி இல்லாமல்லா இருக்கவே முடியாது போல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு
ஆமா நம்ம வந்து நடந்து சைக்கில நம்ம வந்து வாழ்ந்தந்த சந்தோஷத்துல இவங்க பாக்கவே மாட்டேங்கிறாங்க
கண்டிப்பா நம்ம எப்படி லீவு உட்டா ரோட்லியே தான் இருப்போ இப்ப ரோட்லியே பசங்க கம்மியா தா இருக்காங்க லீவு விட்டா ஒன்ஸ் அப்டி இருப்போ எவ்வளோ ஜாலியா இருக்கு எல்லார் வீட்டுக்கு ஒவ்வொரு நாள் போவோ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
ஆமா எல்லாரு அதுக்கப்றோ சந்துல விளையாண்டு பக்கத்து வீட்டு பசங் கூட எல்லா விளையாண்ட்
ஆ ரோட்லயே தா இருந்தோ லீவப் இப்பல்லா ரோட்லயே தா இருப்போ வீட்டுக்குள்ளேயே போக மாட்டோ
வீட்ல வாங்க சாப்புடுங்கன் கூப்ட்டா கூட போமாட்டோ நம்மளா அந்த அளவுக் விளையாடிரு ப்போ
இப்ப இருக்கிற உங்களுக்கெல்லா அது கடையவே கிடையாதுடா
இப்பவே போக மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லா
அவங்களுக்கு போற இன்ட்ரெஸ்ட்டே இல்ல உட்காந்து போன்லேயே அடிக்ட் ஆயி நிக்கறாங்க அப்ப எப்டி போவாங்க பத்தாது அவங்க நெட் பிளிக்ஸு அமேசான் பிரைம்ன் எல்லா இருக்கே எல்லார் வீட்லயு எல்லாமே இருக்கே போ சோ அதனால வெளிய போணுன்ற ஒரு மைண்ட் செட் கூடு அவுங்களுக்கு வரமாட்டேங்குது
அதுதா
இப்ப நம்மளுக்கெல்லா ஒரு பிலிம்கு போணும்னா அவ்வளோ அடம் புடிச் ச்சி அவ்ளோ டென்ஷன் பண்ணுவோ வீட்ல ஒரு புது படோ வருதுன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இத பார்த்தே அவ்ளோ இது ஆகு இப்ப எல்லா கையில உட்கார்ந்து ட்ரெய்லர் பாக்குறாங்க
இப்ப இன்னைக்கு மூவி வருதுன்னா அடுத்த நாள் ஏதோ ஒரு வெப்சைட்ல எதுலயோ போய் பார்த்து தருவாங்க அவ் அவ்வளதான் மூண்
அவ்ளோதா எல்லாரு அப்டிதா பாக்குறாங்க வீட்லயே இருக்கணு அப்டின்ற மாரி எல்லாரு போயிட்டாங்க பட் வெளிய போறது எவ்ளோ ஃபன்னா இருக் உ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையான்டது எவ்ளோ ஃபன்னா இருக்கு
அதுதா அதுவு நாம எல்லா வந்து சில டைம் தேட்டர்க்கு கூட்டிட்டு போகனா நம்ம ஆர்வமா வெயிட் பண்ணிட்டுருப்போ ஐயோ கொஞ்ச நாளா இந்த படோ விட்ருவாங்க விட்ருவாங்கன்னு
ஆ ஹா நம்ம எத்தனையோ பிலிம்ஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணி வராம கூட இருந்திருக்கு நம்மளுக்கெல்லா ஆட்ல போட்டாதா அந்த பிலிம் வருது அதுனே தெரியு
இப்பெல்லா ஒரு இன்ஸ்டா தொறந்தாலே எவ்ளோ என்ன பாடோ எல்லாமே தெரியுது
மூவி அப்டேட்ஸ்ன்னு வேற குடுக்குறாங்கல்ல அதனால அவுங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லா பசங்க இப்பலயு ஃபோன் ஈஸியாக போயிடுறதுல்ல நம்மல்லா அந்த ஏஜ்ல இருக்கும்போது ஃபோன எல்லா காட்டவே மாட்டாங்க மேபி டிவி பார்த்து நம்மளு சாப்பிடுவோ ஆனா போன பாத்து இவ்ளோ இதெல்லா நம்ம சாப்பிட்டதே கிடையாது
சுத்தமா போன் எல்லா எப்பயாச்சுதா கையிலயே குடுப்பாங்க
அதுலயும் நம்ம சப்வே செர்ஃப் டெம்பிள் ரன் அந்த மாதிரி விளையாண்ட்ருந்தோ அதும் எங்க அக்கா கூட எல்லா விளையாடும் போது இது எப்ப அவுட் ஆவா அடுத்து நம்ம விளையாடுவோ அப்
அப்டி போட்டி போட்டு வீட்ல அரை மணி நேரோ கொடுப்பாங்க ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா எல்லாத்துக்கு ஒரு அஞ்சஞ்சு பத்து பத்து நிம்ஷோ நீ வெளயாண்டு அவுட் ஆனா அடுத்த எனக்கு
அதுவு நம்மா அந்த இதுல இருக்கும்போது அந்த சூப்பர் மேரியோல்லா வெளயாண்டுரு அப்போ தெரியுமா அந்த ஜாய்ஸ்டிக்லா அதெல்லாம் இப்ப கடயவே கடயாது
அதுவு இல்லாம கார்ட்டூனு அப்டியா போச்சு நம்ம கா அப்பல்லா நல்லா கார்ட்டூன் வரு இப்பலா சுத்தமா ஒண்ணுமே வரதுல்ல
அப்போ எவ்ளோ கார்ட்டூன்ஸ் இருந்துச்சு ஜாக்கி ஜான் பாப்போம் க்ளோரியா வின் வீடு பாப்போ சுட்டி டிவி யே கதின் வாழ்வோ
அப்பல்லா சோட்டாபீம் கூட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்பல்லா அதுலயும் அடல்ட் காமெடிஸ் வெக்கறாங்க ஒரு கார் இத்துன்ல கூட இவ்ளோ அடல்ட் காமெடிஸ் ஏன் கொண்டு வராங்க
ரொம்ப ஃபர்ஸ்ட்டு இந்த கிரீன் கோல்டு இருந்தவரையும் சோட்டா பீம் சூப்பரா இருந்துச்சி
ஆமா அவ்ளோ கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்ளோ முக்கியோ இப்ப அதெல்லா கெடயாது
ஃபர்ஸ்ட்டு இந்த மிஸ்டர் பீன் அது இது எல்லாமே இருப்பாங்க இப்ப எது பாத்தாலும் நாயி பூன அந்த மாரிதா வருது மனுஷங்ளே காட்டி எது நல்லது சொல்லியே தரமாட்டாங்க
ஐய்யோ இந்த பெப்பா பிக்குன்னு எங்க அண்ணியோட பாப்பா பாப்பா அதுல என்ன இருக்குன் அத பாக்குறானே எனக்கு புரியில சோ இப்ப நம்ம ஒரு கார்ட்டூன் பாக்குறானா அதுல ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க இல்ல எதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் ஆனா தெரியாது
எனக்கு புரிய மாட்டீங்குது எங்க வீட்ல இருக்க கொழந்தைங்களும் பாப்பாங்க நம்ம வந்து இந்த மிஸ்டர் பீமு அ சின்சான்னு டாமெஞ்சிரி அத் சோட்டா பீம் அதெல்லா பாத்து வளந்தன் னால இவுங்க இந்த நாய்ப்பேய பாக்கும்போது என்னடா பாக்குறீங்கன் இருக்கு
ம்
இப்படியே போச்சுன்னா வருங்காலத்துல எல்லா அதுக்கப்புறோ அவங்க நம்மள மாரி ஒண்ணுமே பாக் க்கு முடியாது
கார்ட்டூன்ஸே பாப்பாங்களானே தெரியாது
சுத்தமா இப்பெல்லா என்னென்னமோ போட்றாங்க டி விலயே
ஆ ஆக்சுவ்லி நெறயா ஃபிலிம்ஸே இப்ப அப்டிதா இருக்கு சில்ட்ரன்ஸ்க்கு அது கரெக் ட்டா போகுதா இல்லயா அதெல்லாம் எதுவுமே அவங்க நோட்டீஸ் பண்றதே கெடயாது
உ
ஈஸியா எல்லாத்துக்கும் புரியுன்ற மாரி வெக் வக்கிறாங்க பட் அது கொழந்தைங்களையும் பாதிக்குதுன்னு உங்ளுக் தோண மாட்டேங்குது
அதுதா அவங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் தா முக்கியம்
அவங்க ஜஸ்ட் மணி மேக் பண்றக்கு என்ன பண்லா அப்டின் பாத்து அதுக்கு மூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க
அதாவ்து இந்த பசங்கலா பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேம்ஸ்ஸெல்லா வெளயாட உக்காந்தா ஃபோனே குடுக்க மாட்டாங்க கைல ஆ
நம்ம ஃபோன நம்ம வாங்கறக்குள்ள அவங்ககிட்ட நம்ம கெஞ்ச
ஆ யா அதுல என்ன வெளயாடுவாங்கன்னே தெர்ல அந்த ஃப்ரீஃபயர் அதெல்லா வெளயாடுவாங்க
ம் இல்ல அக்சுவ்லி அதுக்கெல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கொழந்த வந்துட் ஒர் ஃப்ரி ஃபயரோ பப்ஜியோ வெளயாட்றது பொறுத்து அதுல இப்ப த்துல இருந்தே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது எப்டின்னா ஒர் கத்திட்டே வெள்யாட்றாங்க அவன சுடு இவன சுடு
அது
ஓகே நம்மளுதா விளையாடுறோ இல்லைன்னு கெடையாது நம்மளுக்கு அவ் இவ்ளோ ரிவெஞ்ச் எடுக்கிற மூட்டெல்லா சரியாது இப்போ ஒரு கேமா அவுட் ஆய்டமா நம்ம விட்டுட் போயிருவோ பட் இவ்ங்க இல்ல அவுட் ஆயிட்ட நீ வா இன்னொரு மேட்ச் வா
அவங்க வந்து அவுங்க
நெய் தாராங்க
அ
பெர்ஸ்னல் வெஞ்சன்ஸு அதுக்குள்ள வருது அட் ஆஃப்ட்ரால் அது ஒரு கேமுன்றது நம்ம எடுத்துட்டு விட்டுட்டு போயிருவோ யார் ஜெயிச்சா என்ன அப்டின்னு
அவுங்க விட்டே குடுக்க மாட்டாங்க நா ஒரே நிம்ஷ உங்களுக்கு திருப்பி கூப்டட்டுமா எங்க அம்மா கூப்ட்டுட்ருக் காங்க நா உங்களுக்கு திருப்பி கூப்டட்டுமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஆ ஆ பாய்